நீ என்ன பண்ற
சும்மாட உக்காந்ட்ருக்கேன் சரி மேச்சு என்ன போ என்ன நெலவரம் மேச்சு
ஓ டீவிய ஆஃப்ன்டு உகாண்டீயா
ஆமா டிவிய ஆஃப்ண்ணேன்
ஓ சூப்பர்
எப்ப ப மணி பதினொன்ற இருக்கு எப்ப தூங்குவ
உம் தூங்கணுடா படிக்கிற பயமாவே இருக்கு என்ன பண்றது
அப்படியா சரி ஏதோ டாபிக்ஸ்ன பாப்பமா பேசிக் எதுன் பா மா ஐயோட்டினா என்னனு பாப்போமா
இல்ல கொஞ்சம் அட்வான்ஸ் ஏதாவ சொல்லி குடுறா ஏதாவது
ஒண்ணுல்லவனே ஐயோட்டின் பஃர்ஸ்டு என்னனு பாக்கலாம் ஐயோட்டி டீவீங்றத பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து பிசிக்கல் அண்ட் விரிச்சுவல் ஆப்ஜெக்ட்ரா ய் ஓட்டி அ இது என்னனா நெட்வர்க் ஆப் பிசிக்கல் அண்ட் விஷ்வல் ஓகேவா அது என்னா பண்ணோம் அப்டினா வந்து அது எதோட எம்பர்டடா இருக்கும் அப்படின்னா சென்சாரு சாஃப்ட்வேரு கம்யூனிகேஷனு
உம்
விட எம்படடாருக்கும் எதுக்காக அப்டினா டுகலெக்ட் கலெக்ட் பண்றதுக்கு இல்லன்னா வந்து அந்த டேட்டா எக்சேஞ்ச் பண்றது இல்லனா டேட்டாவ ப்ராசஸ் பண்றது அதெலாம் இதெலாம் இதுல எப்படி நடக்கும் அப்படின்னா த்ரூ த இன்டர்நெட் மூலியமா தான் நடக்கும்
சேரி
சிம்புளா ஒரே ஒரு சைக்கிள் மட்டும் ஞாபகம்ச்சு லோ ந ப்ராசஸ் சைக்கிள்ல்லாம ப்ராசஸ் மாரி ஞாபகவசிகோ பஸ்டு சென்ஸ் பண்ணு அதுகப்புறம் கனெட் பண்ணு அதுகப்புறம் கம்ப கியூடே
ம் மறுடி சொல்லு
சென்சு
சென்சு
கனெக்டு
கனக்டு
கம்புயூட்டேர்
கம்யூட்டர்
ஆக்டு
ஆக் சில ஓகே
இப்போ சென்ஸ் இங்குறுது ஒண்ணு இல்ல சென்சார் தான்
ஓகே
அந்த சென்சார் இங்குறது என்ன பண்ணுனா டேட்டாவ கலெட் பண்ணு
ஓகே
கலெட் பண்ணி வச்சுகுமா இப்ப கலெட் பண்ண டேட்டா இப்பஅனுப்புணு அனுப்புறதுக்கு என்ன தேவைப்படுனா கனெக்டு இங்கிறது தேவைப்படும் அதாவது கனெக்டு இங்கிறது கம்யூனிகேஷன் பர்பஸ்கு யூஸ் பண்ணு
ம் ம்
ட்டாவ இன்னொரு நெட்வர்க்குக்கு அனுப்பணு அப்டினா வந்து ஒரு கம்யூனிகேட் வேணு அந்த கம்யூனிகேட் எதுக்குன்னா கனெக்ட் மூலியமா தா பண்ண முடியு
ஓகே
கனெக்ட் மட்டு பண்ட்டா பத்தாது கம்பியூட் பண்ணும் கம்ப்யூட்டுங்குறதா வந்து ப்ராசஸ் அந்த டேட்டா புல்லஃப் புராசஸ் பண்ணீ என்னவா வச்சுக்குமோ அப்புடின்னா வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு டேசிஷனா வச்சுக்கு அந்த டெசிஷன வந்து இப்போ அவுட்புட்டா கொண்டு வரணு நா அதுக்குதா ஆக்டிவ் யூஸ் பண்ணுவாங்க ஆக்ட்னா ஒன்னுல்ல ஆக்ஷ்வேட் ஆஸ்
ஓ கே
ஓகேவா பஸ்ட் இந்த சைக்கிள் மட் ஞாபச்சுக்கோ என்னது ஷ் சென்சு
சென்சு கனெக்டு
கம்பியூட்டர்
கம்பூயூட்டர் ஆட் ஓ கே ரைட்டு ஓகே
இப்ப ஐ ஓட்டினா என்னானு எழுதுவ அது வந்து இன்னாதுனா நெட் ஓர்கா பிசிகல் அன்டு எழுதிடுவ
ம் ம்
அது எதோட எம்பெட்டடா இருக்கும் வித் சென்சரு அதுக்கப்புறமேட்டு அது சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் டெக் னாலஜிஸ் அதெல்லா வந்து எம்பெடடா இருக்கு எதுக்குன்னா வந்து டு எக்ஸ்சேஞ்சு இந்த டேட்டா கலெக்ட் த டேட்டா ப்ராசஸ் த டேட்டா அந்த மாரிலா எழுதிக்கலா அதுக்கப்புறமேட்டு சைக்கிள் வந்து ஏன்னா அதுனா வந்து சென்ஸ் கனெக்ட் கம்ப்யூட்டர் ஆக்ட் இதுதா வந்து சைக்கிளே
உம்
ஓகேவா இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன எழுதலா அப்டின்னா வந்து நார்மலா ஸ்மார்ட் சிட்டிஸு ஹெல்த் கேர் அக்ரிகல்ச் சரி
உம்
அதெல்லா எழுதிக்கலா நார்மலா என்னன்னல்லா வரு ஏதோ அதெல்லா எழுதலா
உம் உம் உம்
எக்ஸாம்பிள் எழுதுறோ பாத்தியா அதுதா வந்து அப்ளிகேஷன்ஸும் நம்ம அத எக்ஸாம்பிள்ஸாவு எழுதிக்கலா அப்ளிகேஷன்ஸாவு எழுதிக்கலா
உம்
இப்ப வந்து கேரக்டர்ஸ்டிக்ஸ்ன்னு பாத்தோனா மெயின் கேரக்டர்ஸ்டிக்ஸ்ன்னு ஒரு அஞ்சு இருக்குடா
என்னன்னது
என்னென்ன அப்டின்னு நீ பாக்கும்போது டைனமிக் அண்டு் செல்ஃப் அடாஃப்டிங் அப்டின்னு ஒன்று இருக்கு அதாவது செல்ப் அடாப்டிங் செல்ஃப் அடாப்ட் பண்ணிக்கிறது செல்ஃப் கான்ஃபிகரிங்னு ஒன்று இருக்கு ஓகேவா இன்ட்ரோபெரபிலிட் கீ அப்டின்னு ஒன்று இருக்கு யூனிக் ஐடெண்ட்டிட் டீம் இருக்கு
செரி
அதுக்கப்புறமேட்டு லாஸ்ட் பாத்தோனா வந்து இன்டகரேஷன் இன்டூ இன்ஃபர்மேஷன் நெட்வர்க் இன்டகரேஷன் இண்ட்டு இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் அதாவது ஃபஸ்ட் வந்து டைனமிக் அண்டு செல்ஃப் அடாப்டிங் அப்டின்னா வந்து இப்ப வந்து இப்ப வந்து நீ ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர்னு டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டேன்னு வையேன் அது வந்து மல் ட்டி வேரியன்ஸா மாறிக்கிட்டே இருக்கும் டெம்பரேச்சரரு டைனமிக்கா பா மாறிக்கிட்டே இருக்கு அத் து இது வந்து அடாப் பண்ணிக்கு செல்ஃபா அதே அடாப் பண்ணிக்கு நம்ம போய் வந் ட்டு இதுல வந்து இப்ப வந்து ஹையா இருக்குன்னா ஹைன்னு குடுக் நம்மளா குடுக்க தேவைல்ல அதே ஹை லோ ன்னு வந்து டைனமிக்கா அதே அப்ரோச் பண்ணிக்கு
ஆஹ் ஆஹ்
செல்ஃப் கான்ஃபிகரிங்னு அதுதான் சேம் அதே கான்ஃபகரிங் பண்ணி அத் ஆட்டோமேட்டிக்கா அதே செட்டப் பண்ணிக்கு அதே செட்அப் பண்ணி அதே அப்டேட் பண்ணிக்கு அதாவது ஹ் ஹியூமனோட எஃபர்ட் இல்லாம ஹியூமன் வந்து லெஸ் ஒர்க்
ஓகே உம் உம் உம்
இப்ப இன்ட்ரோபேரபிலிட் ட்டி அப்டின்னா வந்து சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா மல்டிபிள் கம்யூனிகேஷன்தா
உம்
மல்டிபிளா கம்யூனிகேஷன் ஆவும் அதாவது ஒரு டேட்டா வந்து ஒவ்வொரு டேட்டாவா சென்ட் ஆகாம ஒட்டுக்கா ஒரே இதா டேட்டாவா சென்ட் பண்றதுதா வந்து இன்ட்ரோபேரபிள் ட்டி மல்டிபிள் கம்யூனிகேஷனு யுனிக் ஐடெட்டினா இப்ப கன்ஃபர்மா நமக்கு இப்போ ஒரு டேட் த்தா ஒரு இது ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க் போகனுனா வந்து கன்ஃபார்மா ஒரு ஐ பி அட்ரஸ் தேவப்படு
உம் குறிப்பா
கண்டிப்பா அந்த ஐ பி அட்ரஸ் பாத்தீங்கனா வந்து மேக்ஸ் ச்சு யூனிக்கா இருக்கணு
ஓகே
ஐடென்ட்டி அப்புறமேட்டு என்னன்னா இன்டகரேஷன் இண்ட்டூ நெட் இன்ஃபர்மேஷன் நெட்வெர்க்
உம் உம்
இன்டகரேஷன் அன்ட் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் அப்டிங்கறது வந்து என்னன்னா அது ஒரு டிவைஸ் வந்து குளோபல் லெவல்ல வந்து கனெக்ட்ட் ஆயிருக்கிறதுதா குளோபல் நெட்ஒர்க்ல கனெக்ட் ஆயிருக்கிறது
ம் ம்
அதான் வந்து இன்டெகரேஷன் இண்ட்டு இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் சிம்பிளா ஞாபக வச்சுக்கட்டா ஃபிக்ச மட்டு ஞாபகோ வச்சுக்க உள்ள கத அடிக்கிறது ஓரளவுக்கு அடிச்சிக்கலா நம்ம ஃபர்ஸ்ட் என்னதுன்னா டைனமிக் அண்டு செல்ஃப் அடாப்ட்டிங்கு அடுத்த செல்ஃப் கான்ஃபிகங்கரிங் இன்ட்ரோபாரபிலிட்டி நாலாவதுன்னு பாத் னா வந்து யூனிக் ஐடென்டிடி அஞ்சாவதுன்னு பாத் இதெல்லாம் இன்டகரேஷன் இன் டூ இன்பர்மேஷன் நெட்வொர்க்
ஓகே
இது இல்லாமும் நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அடிஷ்னலா எட்டிரோஜினி இ இன்டர் கனக்டிவிட்டிஸ் இ கேலபிலிட்டி செக்யூரிட்டி பிரைவசி டேட்டா கலெக்க்ஷனு கனக்டிவிட்டி சேஃப் பண்ணி நெறையா இருக் அதெல்லாம் நமக்கு தேவல்ல இந்த மெயின் அஞ்சு கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டரிஸ்டிக்ஸ்
ஓகே ஓகே ஓகே
பப்ளிகேஷன் பயோட்டின் டூ மார்க்ல கேட்டா அப்படின்னா நம அந்த எக்ஸாம்பிள்லாம் சொன்னோம்ல அதே எழுதலாம் ஸ்மார்ட்போமஸ் ஸ்மார்ட் சிட்டி தி அக்ரிகல்ச்சரு ஹெல்த் கேரண்ட் நார்மல அது எழுதிவிடலாம் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனு ச் அது மாரி ன் பேசிக்கா
டேய் அதொல்லாம் ஒரு பெசன்ட் ல்ல டா இன்னும் ஒரு எரர் மாரிடா அதாவதுது எரர் காம்ச்சினா அதுல பாத்தீன்னா எத்தன இந்த மாதிரி எக்ஸ்ட்ராபிட் ஆட் பண்ணி விடு ஓகேவா அதுக்கு அப்படி பண்ணா உனக்கு எக்ஸ்ட்ராடா வா ஆட் ஆயிடும்
என்னடா
இல்ல இல்ல ஒன்னும்ல்ல அது அவன்ட்ட கேட்ட என்ன பிராப்ளம்ன்ட்டு
ரைட் ரைட் அத விடு இப்ப வந்து அதுக்கு அதுக்கப்புறமேட்டு அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாார்த்தோம்னா வந்து ஒன்னும் இல்லடா சிம்பிளா வந்து நார்மலா எந்த இதெல்லாம் என்னென்னல்லாம் பண்ணோம் அதுதான்
ஆஹ்ஹா
ஆட்டோமேட்டிங்கு ஆட்டோமேட்டிங்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இதே இம்ப்ரூவ் பண்ணிக்கலா சென்சார்லயிருந்து அதே ஆட்டோமெட்டிக்கா எடுத் துக்கோ அதே எல்லாமே பண்ணிக்கோ கா ச வந்து ரிடக்ஸ் பண்ணோ காஸ்ட் வந்து கம்மி பண்ணோ
ஆஹ் ஓகே
டிஸ்அட்வான்டேஜஸ்ஸுன்னு ஒன்னே ஒன்னுதா செக்யூரிட்டி வந்து இது கம்மியாகயிருக்கோ டேட்டா வந்து லீக்கேஜ் ஆகுறதுக்கு அதிகோ
இந்த இதுக்கு
ம்
எதுக்கு
பேசிக்கா இந்த ஐ ஓ டீங்குறதுக்கு அதாவது ஐ ஓ ஐ ஓ டிங்குறது வந்து பாத்தோன்னா வந்து பேசிக்கா வந்து எல்லா எல்லாவோடைய டிவைஸ்மே மஸ்ட் செக்யூரிட்டிஸ் இருக்காது
ஆஹ் ஆஹ்
குறிப்பிட்டத மட்டோதா செக்யூரிட்டிஸ் குடுத்துயிருப்பான்
ஆஹ்
குடுத்திருக்க மாட்டா ஓகேவா அந்த செக் செக்யூரிட்டிஸ் இல்லாததுக்கு வந்து கன்ஃபாமா அந்த ரிஸ்க் அட்டாக்யிருக்கோ பிளஸ் டேட்டா லீக்கேஜ் கன்ஃபாமாயிருக்கோ புரியுதா உனக்கு சிம்பிளா ஒன்னே ஒன்னு ஞாபகம் வெச்சுக்கடா சென்ஸு கனெக்ட் கம்ப்யூட் ஆக்ட் அவ்ளோதா எப்புறா இன்னொரு வாயுஸ் எனக்கு கேட்டுச்சிப்ப
என்ன என்ன வாயசு கேட்டுச்சு
கிருஷ் அவனுது
உம் மொக்கயா சொல்லாதரா இது வாட்சப்ல வாய்ஸ் மெசேஜ் போட்ருக்கலா
ஓகே ஓகே ஓகே ஓகே அது அப்டியே கேட்டிருக்கோ போல தெரியுது ஓகேடா நா லைன்ல வந்து கா செல்ஃப் கான்பெரென்ஸ் ஆயி ச்சே நெனச்சே ரைட் ரைட்டு் அதுக்கப்புறமேட்டு இவளதா யோட் ஏஹ்
சர்ரி ஓகே பாத்தயா இன்னைக்கு சையோடியோடு நீ மாச்சு பாத்திய பஞ்சாப் சும்மா அடிச்சு
ஆஹ் அது வந்து சும்மா ஸ்கோர மட்டும் தான் பாத்தேன் ஆஹ் அது பக்காதான் அப்புறம் அந்த ஸ்கோர் வந்து அந்த ஸ்கோர் வந்து பஞ்சாப் நால மட்டும் தான் அடிக்க முடியும்
மொத்தம் பயங்கரமாடிருக்கானுங்க பயங்கரம் இந்த பயங்கர தான் இந்த சீசன்ல தேக்க இன்னும் தேக்காத டீம்மு அது ஒன்ன மட்டும் தான்
அதுதான் ஒண்ணும் இல்லடா பைனல்ஸ்ல இவனும் சி எஸ் கேவு வருவாங்க பைனஸ்ல தோத்துருவானுங்க பாப்போம் நல்ல டீம் ஃபார்மேஷன்னு நல்ல ஒரு பயங்கரமா அடிக்கிறானுங்க இதே மாதிரியே போச்சுன்னா வந்து ந நல்ல ஒரு இது பண்ணலாம்
ஆமா
நல்ல டீம் தான் சி எஸ் கே ல்ல ஒன்னும் பேட்டிங்லாம் இல்ல சிஎஸ்கே லா பெருசா பேட்டிங் எதுவும் இல்ல
ஆமா
ஆஹ் இவனுங்க கிட்ட நல்ல பேட்டிங் இருக்கு அது இல்லாமே இன்னைக்கு பவுலி்ங்ல நிறைய மிஸ்டேக் பண்ணிருக்காங்க போல தெரியுது
ஆஹ்ஹா
பாத்தேன் இதுல ஹைலேட்ல போட்டிருந்தானுங்க மிஸ்டேக் பண்ணதான் ஹலைட்ல போட்டிருந்தானுங்க எப்பயும் வந்து நல்லதா தான் ஹயிலைட்ல போடுவானுங்க இந்த டைம் எது இதல்லாம் மிஸ்டேக்கோ அது இதெல்லாம் ஹயிலைட்ஸ்ல போட்ருக்கான்
உம் சரி ஓகே ஓகே
ஓகேடா
உம் சரி ஓகே பாய் ஓகே பாய்டா ஆஹ்